ல்லா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நா நல்லா இருக்கே வீட்டு்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
சொல்லுங்க என்ன டாபிக் பத்தி
சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு
ம் ஓகே எங்கனா ரீசென்டா வெளில எங்கனா போய் போனீங்களா ட்ரிப் மாரி இல்ல ஃபேமிலியா எல்லாரு சேந்து
அந்த இதுலயா இல்லயே நீங்க யெங்கேயு போனீங்களா
அ நா போனே வெளியில எனக் மெரினா போனோ அதாவது எப்டின்னா அது பிளான்டே பண்ணல நாங்க நானு ஃப்ரெண்ட்ஸ்
பிவரிக்கா
அ ஆமா ஆமா இப்பதா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இருக்கு இல்ல த்ரீ வீக்ஸ் ஆயிட்டு இருக்கு அது எப்டின்னா நாங்க நா ஃப் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போயிட்டாங்க அவங்கலா பி ஜி ல இருக்காங்க நா வந்து வீட்ல தா இருக்கே அவங்க வந்து போயிட்டாங்க நா போயிட்ட பிறகு அங்க போயிட்டு கால் பண்றாங்க ஏ நா வந்துட்ட நீ வா அப்டி சொல்ட்டு அங்க போய்ட்டு ஃபஸ்டே சொல்லிந்தா கூட நா வந்து எதா ப்ளன் பண்ணிருப்ப அவங்க போய்ட்டு வந்து கால் பண்னாங்க அதுக்கப்புறோ நானு எ ஃப்ரெண்டு கூப்ட்டுட்டு போய்ட்டோ போய்ட்டு ஃபுல்லா தே எங்க இருக்குன்னே அவங்க சொல்லவே இல்ல ஏனா அன்னைக்கு சண்டே சம்ம ரஷ்சு உங்களுக்கே தெரியு ச சண் டேனா எப்டி இருக்குன்ட்டு செம்ம ரஸ்ஸூ எங்க இரு அவங்களே தேட முட்ல அதாது தேடுறதுக்கே ஒன் அவர் ஆயிச்சு அங்க தேடி தேடி தேடி அப்பறோ எப்டியோ கண்டுபுடிச்சிடோ இங்க ஐடென்டிஃபி அந்த மார்க்கு இங்க வந்துரு அங்க வந்துரு அங்க வந்துருன் சொல்லி சொல்லி அப்படியே கண்டுபிடிச்சிட்டோ கண்டுபுடுச்சுட்டு அப்புறோ கொஞ்ச ரொம்ப நேரோ தண்ணில விளையாடிட்டுந்துட்டு
ம் சேர் சேரி அதுக்கப்புறோ வேற எங்கயு போனீங்ளா
வேற எங்கயு போலக்கா நீங்க எங்கனாச்சு போனீங்ளா
நாங் எங்கயு போல இப்பதைக்கு இப்ப லீவ்ல எங்கயு போல
ம் ம்
லீவ்ல பசங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரில்ல அதா அதா பசங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அதனால எங்கயு போல ஒரு தடவ போனோ எ பசங்களுக்கு மொட்ட போட போனோ கோயிலுக்கு போனோ பாப்பாக்கு மொத மொட் ட எடுக்கிறதுக்காக ட்ரிப்பு போனோ
ம்
அப்ப போனதுதா அதுக்கப்பறோ வேற எங்கேயுமே போல ஆமா அப்ப ஃபேமிலியா போனது அம்மா அப்பா மாமனார் மாமியாரு அப்டின்னு எல்லாருமே ஃபேமிலியா போனோ அதுக்கப்புறோ எங்கயு போல அதா அவிங்களுக்கு ட்ரிப்பு லீவுல
காது குத்துட்டிங்ளா
ஆ குத்தியாச்சி ஆமா ஏழு மாசத்துலே காது குத்திட்டோ சிக்ஸ்த் மந்த் எண்டிங்லே காது குத்தியாச்சி
ஆ அப்ப ரொம்ப கொழந்தையா இருந்திருபாலே
ஆமா குத்தியாச்சி அப்பவே குத்திட்டோ என்ன இப்ப அதுக்கு என்ன செய்யணு
நா அப்புறோ நா என்ன கேக்குறாங்க வந்து
ஓ அவைங்களுக்கு அவைங்க ஸ்கூல் விட்டு வந்திட்டாய்ங்களா விளாண்டுட்டு இருக்காய்ங்க அதா நாங்க விளாண்டுகிட்டு இருக்கோமானு சொல்றாங்க
ஓ ஒங்கட்ட வந்து பர்மிஷன் கேட்டு போறாங்க நாங்க விளையாடி
அது விளான்டுகிட்டு தா இருக்காய்ங்க அப்போ இருந்து நா எது ஃபோன் பாத்துட்டு இருக்கனால எதுமே சொல்லல அம்மா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னு இல்லன்னா வந்து டி வி போடுவாய்ங்க இன்னிக்கு டி வி லா போடல
ம்
இவல்லா போனா பாப்பா தூங்குறனால ஓடிட்டாய்ங்க என்னான் தெர்ல விளாட போறன்னு போய்ட்டாய்ங்க உக்காந்தா அம்மா படிக்க சொல்லுவா எழுத சொல்லுவான்னு
அவங்களே ரெண்டு பேருமே விளையாடிக்குவாங்களா ஏதாச்சு என்ன விளையாடுவாங்க
அவிங்க ரெண்டு பேரு விளாடுவதமாச்சு கார் ஓட்டி விளாடுவாய்ங்க ஜே சி பி வச்சிருக்காய்ங்க மாமா பால் வச்சு விளாடுவாங்க கிரிக்கெட் பேட் வச்சிருக்காய்ங்க ரெண்டு பேரு
ம்
அத வச்சு விளையாடுவாய்ங்க அவிங்களுக்குள்ள அவிங்க விளாண்டுபாய்ங்க அடிச்சுப்பாய்ங்க கூடிப்பாய்ங்க அவிங்க பிரச்சனைக்கு நம்ம போறது கெடையாது
ம் ம்
ஆமா அப்புறம் அவிங்களே சேந்துப்பாய்ங்க
ஆமா அப்புறம் ஜாலியாருக்கும் அதுவே கொஞ்ச நேரம் அடிச்சுக்குவாங்கதா நா பாத்துருக்க அந்த ரீல்ஸ்ல்லாம்
ஆமா அவைங்க சண்டைய தடுக்கவே முடியாது கழுத்த நெறுச்சி சண்டை போட்டுப்பாய்ங்க அதுக்கப்புறம் என் அண்ணன் போல வருமா என் தம்பி போல வருமான் கொஞ்சிப்பாய்ங்க ஆமா அடிக்கிற முடியே கட்டி உருளு சண்ட போடுற முடிய உருளு இப்போ சொல்லிக்கிறது இப்பெல்லா அதெல்லாம் ஒரு லிமிட்டு தா அதுக்கு மேல நம்ம கைதா அவிங்களுக்கு என் பார்சல்
படிப்பீங்கன் சொல்லுங்க
என்னது
அடிப்பீங்கன் சொல்லுங்க
ஆமா அடிப்பேன் எவ்வளோ பொறுமையா இருக்குறது இப்ப அடிவாங்க மாட்டாங்க படிக்கும் போது அடிவாங்குவாய்ங்க ரொம்ப சேட்ட செஞ்சி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அடிவாங்கு வாய்ங்க
ஆ ஹோம் ஒர்க்லாம் அவுங்களே பண்ணிடுவாங்களா நீங்க பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்களா
நா தான் சொல்லி தரணும் டியூஷன் எல்லாம் அனுப்புறது கிடையாது
இங்க இங்க இப்பதான ஃபர்ஸ்ட் ஸ்டர்ண்டட் படிக்கிறாங்க வேணா இன்னு கொஞ்ச நாள் ஆகட்டு
இவரே என் ஹஸ்பண்ட் அதா வேணான்ட்டாங்க நீ ஏன் சொல்லி கு டு எதுக்கு அனுப்ப போற பத்தோட பதினொன்னாதா உட்காந்துப்பாங்க வேண்டா வேண்டா அப்டின்னு நம்மதா சொல்லி தர்றது நீங்க அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு எப்போ வர்றது கரசா இல்ல
ஆ ரெகுலர் தா ரெகுலர் தா பண்ணிட்டு இருந்த
ஆஃப் டே இது செல்பா இது எப்படி
காலேஜ் போயிட்டு தா வந்துட்டு இருக்கேன்
சேரி சேரி சேரி சேரி எத்தன மணிக்கு உடும் உங்களுக்கு
ஆ ஒரு ரெண்டு மணிக்குலா முடிஞ்சிரும் பஸ் வந்து விட்டு வந்து ஆமாங்க அப்ப காலேஜ் பஸ் தா
பஸ்ஸு சேரி சேரி சேரி காலேஜ் பஸ்லயே போயிட்டு காலே கால்ல எத்தன மணிக்கி
காலையில வந்து எட்ரைக்குலாம் வந்துடும் பஸ்ஸு அதுக்குள்ள அடிச்சு புடிச்சி கெளம்பி ஓடணும்
ஆமா அப்புறம் ஈவினிங் எத்தன மணிக்கு வர்றது
டூ ஓ க்ளாக் வந்துருவோமா அப்பமேட்டு ஏதாச்சு ஒர்க்கு எதுன்னா பாத்துட்டு இருப்ப
சேரி சேரி இது மட்டும் தானா ஓ இந்த காரியால வ் ஆ வந்து நீங்க எவ்ளோ நாளா ஜாயின் பண்ணிருக்கீங்க
ஆ இப்பதா கொஞ்சம் நாள் தா ஆகுது
சேரி சேரி சேரி இல்ல நா கேக்குறேன் தெரியல அதான் கேக்குறேன் உங்ககிட்ட
ஆ ஓகே ஓகே
அ
வேற என்னா சா சாப்ட்டீங்க மதியம்
மத்தியான முட்டக் கொழம்பு மாமியார் வச்சது ஆமா காலையில இங்க தக்காளி கூட்டு வச்சே பாப்பாக்கு பருப்பு சோறு
ஆ அப்றோ
அப்புற நீங்க சொல்லுங்க அப்புற சொல்லுங்க நீங்க ஏதாது
ம் வேற எதுவு இல்லன்னா என்ன பண்ற வேற பாப்பா என்ன பண்றாக
பாப்பா இன்னு எந்திரிக்கல இந்த எங்க மாமா வந் து எங்க மாமனார் வந்துட்டாங்களா இப்ப எழுந்திச்சிரு பாப்பா
ம் அதுவும் பில்லு கட்டுறதுதா எங்க அம்மா
ஹலோ ஆ என்ன சொல்லுங்க இல்ல எந்திரிக்கல எந்திரிக்கல இப்ப எந்திரிச்சிருவாங்க எங்க மாமனார் வந்துட்டாரு அவுங்க தாத்தா வந்துட்டாரு சத்த கேட்டு எந்திரிச்சிரு பாப்பா
ம் தம்பிங்க விளையாடிட்ருக்காங்க உங்கன்னா என்ன பண்றாங்க உங்க ஹஸ்பண்ட்
ஏ ஹஸ்பண்ட் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றாங்க
ஓகே ஓகே
லேப்டாப் சேல்ஸு சர்வீஸு
ஆ
லேப்டாப்பு கம்ப்யூட்டரு
மொபைல் அப்போ எல்லாமே தெரியும்ல அந்த சர்வீஸு அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அதெல்லா பாத்திங்க
ஆமா ஹார்ட்வேரு எல்லாமே தெரியு கேமரா மாட்றன்னா மாட்டி தருவாங்க நீங்க நீங்க வேற எதுவு பார்ட் டைம்மா வேற எதுவு ஜாப் பண்றீங்களா
ஆ இல்லல்ல எதுவு பண்ல இது இதுவே கரெக்ட்டா இருக்கு
இதுவே கரெக்டா இருக்கா ஃபோன் பேசுறதுக்கா
இல்லல்ல படிச்சுட்டு அப்புற அந்த அந்த ஒர்க் எல்லா பண்றதுக்கு அதுக்கே
ஆமா ஆமா காலேஜ்ல ஏதாவது வேல படிச்சுட்டு வர சொல்லுவாய்ங்களோ அதுக்கு என்ன டெஸ்ட்டு ஆமா இப்பன்ன யூ ஜியா பி ஜியா நீங்க
யூ ஜி தா இல்ல தேர்ட் இயர்
தேர்ட் இயரா ஓகே ஓகே வேறென்ன சொல்லுங்க
வேற ஓ என்ன என்ன சமப்பீங்க அடிக்கடி வீட்ல பசங்களுக்கு
பசங்க வந்து அடிக்கடி லெமன் சோறு தா கேப்பாய்ங்க லெமன் சோறு முட்டை
ம்
அதுதா கேப்பாய்ங்க அவிங்களுக்கு ஆமா லெமன் சோறு எக் ரைஸ்ஸு அதா ஃபேவரெட்டு வாரத்துல ரெண்டு நாள் அவிங்க டிபன் பாக்ஸ்ல இருந்தா அது அது காலியாட்டு வந்து வீட்டுக்கு வந்துரு
ம்
அது இல்லேன்னா
வேற என்ன செய்வீங்க ஸ்பெஷலா ஆமா இவ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எப்டி பெனைந்து பெச சஞ்சு சாப்டுவாங்க இந்த மாரி ஒன் ஒரு கப்பா குடுத்தாதா சாப்டுவாங்க
ஆமா அது குட்டி டிஃபன்தா அதுதா சாப்புடுவாய்ங்க வேறல்லா எதும் குடுத்தம்னா சாப்டமாட்டாய்ங்க
ம்
என்ன விடாது ஐஸ்க்ரீமா
ஆ என்னாக்கா
என்னமோ வாங்கிட்டு வந்துருக்கானா அத சொல்லிட்டு போறா
ஹம்ஹம்
ம், நீங்க சாப்ட்டா சரி ஐஸ் க்ரீம்னா அந்த ஐஸ்க்ரீம் இல்ல சும்மா ஐஸ்க்ரீம்லே சாக்ரீம் ஊத்தி விப்பாங்கில அது
ஓ ஓகே ஓகே
அஞ்சு ரூபாய்க்கு முட்டாய் மாரி விப்பாங்களா
ஆ ஆ கடையில விக்கிறதா சரி சரி
அது அத வாங்கிட்டு வராங்க அவங்க தாத்தாட்ட
ம், ம்
நல்லதுல்லா சாப்ட மாட்டாங்க
ஆமா இப்ப பசங்கல்லா அப்டிதா நம்மளே ஏதாச்சு குடு த்தாதா சாப்டு சாப்டு அப்டின்னு
நல்லதுல்லா சாப்ட மாட்டாங்க
ம்
இந்த மாரி ஆவாத போவாதுதா ஃபர்ஸ்ட் ஆளா சாப்புட்றது
ம்
ஆமா
ம் சரிங்க்கா அப்பறோ வேற என்ன, பாய்
ம், ஓகே